ம் மறுபடியு வந்துட்டே
சரி
ஏனா அவுங்க கூட பேச பேச ஜாலியா இருந்து கேக்க கேக்க நானு என்னோட ஆ சமையல் பத்திலா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்ததா அதனாலதா ஸ் தெரியனு போய்ட்டு என்னோட வேல கொஞ்ச இருந்தது துணித் தொவைக்கிற வேல போய்ட்டு டக்குன்னு முடிச்சு த்து அப்பறம் கால் பண்ண ஏதாது டிஸ்டர்ப் பண்றேனா
இல்ல இல்ல இல்ல அதெல்லா இல்ல எனக்கு நைட் பத்தரக்கு தா வேல ஒன்னு பிரிஸ்னல்ல
ஓகே ஓகேங்க ஆ இத தா துணி தோச்சிட்டு இருக்கவே யோசிச்சுட்டு இந்தே நாம் அ சின்ன வயசா இருக்கிறப்போ எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க நா எ வீட் வீட்ல வந்து தாத்தா பாட்டி தா இருப்பாங்க ஆ ஸ்கூல் வந் எப்டின்னா ஒரு ஒன்னாதுல இருந்து அஞ்சாவது வரைக்கு பக்கத்துல தா போயிட்டு இருந்தே ஸ்கூலு அப்பறம் ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கு தா ஒரு பஸ் ஏறி போற மாரி இருந்துச்சு ஏனா நாங்க வந்து ரொ கொஞ்ச கிராமத்துல இருந்த மாரி இருந்தோமா அதனால ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வக்கணுன்ட்டு வீட்ல இந்த அம்மா அப்பா வந்து கொஞ்ச தூரமா பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு நல்ல ஸ்கூல்னால அதுக்கு எப்டியு போக ஒரு நாப்பது நிமிஷோ ஆகு வர்றதுக்கு நாப்பது நிமிஷோ அந்த மாதிரி ஆகிடு
உம்ம்ம் செரி
அப்பல்லா என்னன்னா அப்றோ அம்மா அப்பாவு வேலைக்கு போயிடுவாங்க தாத்தா பாட்டி மட்டு தா அ ஒன்னாதா இருந்தோ எங்களுக்கு ரெண்டு வீடு இருந்துச்சுங்க அப்பே வந்து தாத்தா பாட்டி கூட இருந்தப்போ பாட்டியே எல்லா சமச்சு வச்சுருவாங்க அதனால இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு போய் உடனே சாப்ட்டுட்டு என்னோட வீட்டு பாடம்ல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி கரெக்டா இருந்தது வேல இதே நாங்க நானே நாங்க வந்து குடும்பமாக தனியாக வந்ததுக்கப்றோ எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது அம்மாவு வேலைக்கு போயிடுவாங்ல அதனால அவுங்க வர்றதுக்கு எப்டியு எற்ற ஒம்போதுதாயிடு அவுங்க வர்றதுக்குள்ளேயே காலேல இருக்குற சாப்பாட நானு எங்க அண்ணன்னு சாப்ட்டுருவோ அப்றோ நைட்டுக்கு பசி எடுத்ரு அதனால செய்யறப்போ என்ன பண்ணுவாங்கனா என்ன ஏதாவது செஞ்சு வெக்க சொல்லிடுவாங்க ஏன்னா அவுங்க வேல முடிச்சுட்டு வர்றப்ப அவங்கனால கண்டிப்பா வந்து எதுவு செய்ய முடியாதுல அதனால ஏதாவது ஒன்னு செஞ்சு வச்சுரு அப்டின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லா நா ரொம்ப சின்ன பொண்ணுதா ஒரு அஞ்சாவது படிக்கிறப்ப மாவெல்லா ஆட்டி வச்சிருவே நா அப்ப வந்து எல்லாரு ஆச்சரியமா பப்பாங்க ஏன்னா அந்த கல்ல தூக்க கூட எனக்கு வந்து தூக்க கூட முடியாது ஆனா வர்றதுக்கு அப்பள்ளே மாவலா ஆட்டி வெச்சருவே ஏதோ எனக்கு தெரிஞ்சது எங்க பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பறோ அது தெரிஞ்சத வச்சு ஏதாவது ஒன்னு பண்ணி வச்சுருவோ ஒரு சில டைம் வந்து பாட்டியே எங்களுக்கு வந்து கொழம்பெல்லா குடுத்துருவாங்க அந்த மாதிரி கொஞ்சோ கொஞ்சமா கொஞ்சோ கொஞ்சம தா நா கத்துக்க ஆரம்பிச்சே அதுவு இல்லாம எனக்கு சா சாப்பிட்றத விட சமைக்குறது ரொம்ப பிடிக்கு கு எனக்கு எதாது ஆமா ரொம்ப பிடிக்கு விதவிதமா ஏதாவது செ செஞ்சு பாக்கணு ஆ இல்லாட்டி இருக்குறது நார்மலா செய்ற சாம்பார் புளி கொழம்பு இந்த மாதிரி நம்ம செய்வோல அதுவே நல்லா டேஸ்ட் நல்லா செய்யனு தா எனக்கு பிடிக்கு அப்பறோ எனக்கு எப்டி சாப்பிட பிடிக்குனா இப்போ அந்த இந்த பெங்காலி பெங்காலிகளுங்க இருக்காங்ள சாப்றத நீங்க பாத்துருக்கீங்ளா
இது எந்த சாப்பாடு
பெங்காலி பெங்காலி மக்கள் சாப்ற சாப்பாடு
அதா என்ன என்ன சாப்பாடு
அவுங்க ஆ என்ன சாப்பாடுன்னு இல்ல அவுங்க எப்டி சாப்டுவாங்னா கொஞ்சமா சாப்பாடு எடுத்துப்பாங்க அஞ்சு வகயான காய்கறி வப்பாங்க அவுங்க ரொம்ப அதிக அதிகம்னு சொல்ல முடியாது சும்மா இப்ப ஒரு கத்திரிக்கான கத்திரி கால்ல ஒரு ஒரு பால் ஸ்லைஸ் மாரி அது ஒரு காயி அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா த்த அஞ்சி காய் வைப்பாங்க சாம்பார் இருக்கும் கண்டிப்பா அவுங்களோட சாப்பாட்ல அப்புறம் ஒரு நான்வெஜ் இருக் ஸ்வீட் ஒன்னு கண்டிப்பா இருக்கும் அப்புறம் புளிப்புக்கு ஒன்னு இருக்கும் கடைசியா அந்த மாங்கால என்னமோ பண்ணுவாங்க அது ஊருகா மாரினு சொல்ல முடியாது தீது அது ஒரு ஆ அந்த மாரி எதோ செஞ்சி வச்சிருவாங்க அது நான் வெ ஆக்சுல மீனு மீன்ல வந்து கண்டிப்பா ஒரு மீன் கொழம்பு மாறி அவுங்க கறி மாரி எதோ பண்ணுவாங்க அது இருக்கும் இல்லாட்டி ஃப்ரை மாரி இருக்கும் அந்த தட்ட பாக்குறப்பேயே அப்டியே ஃபுல்லா அவங்க தட்டே அவ்ளோ பெருசா இருக்கும் அதுல வந்து அந்த ஐட்டம் எல்லாமே வெஜ்ஜி இருக்கும் நான்வெஜ்ஜி இருக்கும் எல்லா கலந்த மாரி இருக்கும் அதோட அப்பளம் கடைசியா ஒரு தயிரு அந்த தயிர் கூட சாப்பாடோட வச்சி சாப்ட மாட்டாங்க அப்டியே அள்ளி சாப்டுவாங்க அந்த மாரி பண்ணுவாங்க அதாவது அவங்களோட சாப் பாட்டு இதுல எல்லாமே இருக்கும் அது கண்டிப்பா சமைக் க்கணும் அப்டின்னா எனக்கு தெரிஞ்சி ரொம்ப கஷ்டம் ஏனா ஒரு சாம்பார் ஒரு பொரியல் வைக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் எடுத்துக்குவேன் நாளா ஏனா அது ஒவ்வொண்ணா எனக்கு அடுப்புல வச்சிக்கிட்டே எனக்கு கட் பண்ணிட்டு அந்த மாரி எனக்கு சமைக்க அவ்ளோக்கு வராது ஏனா எதாச் சி ஆ சொதப்பிடுமா அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மொதல்ல எல்லா காய்கறியும் வெட்டி தனியா வச்சிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச் ச அந்த மாரிதா நா பண்ணுவேன்
ம் ம் ம் ஓகே
ஆ என் வாழ்நாள்ல ஒரு நாள்ளாச்சி அந்த மாரி செஞ்சி சாப்பணும் அப்டின்னா அவுங்க ஸ்வீட் மொத கொண்டு அவங்களே செய்வாங்க ஸ்வீட் கூட வெளிலலா வாங்க மாட்டாங்க அந்த சரி அந்த எதோ கீர்னு அப்புறோ இல்லாட்டி ஒரு குலோப் ஜாமுன் எ எதாவது ஒன்னு ஸ்வீட் இருக்கு அது அவங்க வீட்லயே செஞ்ச மாரி அந்த மாதிரி வெச்சு சாப்டுவாங்க ஆ அந் அந்த மார் தி எனக்கு வந்து ஒரு ஒரு பெங்காலி மீல்த்தாள் அந்த மாரி ஒரு வெஜ்ஜு சாப்பன்னு அது நானே எல்லாத்தையு செஞ்சு சாப் பண்ணுவோம் அப்டின்தா எனக்கு ரொம்ப ஆச
ஓகே ஓகே ஓகே
ஸ்டாட்டிங்கலா வந்து எனக்கு சமைக்கிறது அந்த நீங்க சொன்ன மாரிதாங்க தக்காளி சட்னின் சொல்லுவீங்கள அதுதான் அது ஆ என்ன எப்டின்னா ஒரு நாள் ஞாயிற்றுக்கெழம இருக் க்கு ஞாயிற்று கெழமயோ சனிக்கெழமையான் தெர்ல எதோ ஒரு லீவ் டைம் தா அம்மா அப்பா எல்லாருமே வீ ட்ல இருந்தோ நைட் காலைலஸ் செஞ்ச சாப்பாடு முடிஞ்சுருச்சு நைட்டுக்கு மட்டு அம்மா சாப்பாடு வெச்சுட்டு அவங்களுக்கு ஒடம்பு முடி முடியலையா என்னன் தெரியில செரியா ஞாபகோ இல்ல அவங்க என்ன வந்து ஆ தாவது ஒண்ணு சிம்புளா எதாவது ஒண்ணு பண்ணி சாப்டுட்டு படுங்க எனக்கு வேண்டா அப்டின் சொல்லிட்டாங்க அப்போ வந்து எங்க அம்மா சொல்ல சொல்ல நா பண்ணது அந்த தக்காளி சட்னி
ம் ம்
தா அன்னைக்கு செஞ்சது இப்ப வரைக்கு என்னால மறக்கவே முடியாது ஏன்னா இருக்குற எல்லா பொடியு எல்லாத்தையு போட்டு என்னமோ எனக்கு தெருஞ்சத பண்ண ஆனா எங்க அப்பா எங்க அண்ணா எல்லாருக்கு அது ரொம்ப புடிச்சுருந்தது அதுல இருந்து எனக்கு ஆ அந்த இது செஞ்சு குடு செஞ்சு குடுன் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ அப்ப எனக்கு தோணுச்சு ஓகே நம்பளுக்கு வந்து சமைக்க தெரியுது நம்பளு ஓரளவுக்கு சமைக் க்குறோ நல்லா சமைக்கிறோன் நெனச்சுட்டு அப்ப யலு ஆரம்பிச்ச நா. எனக்கு என்னோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டா நா சமைச்சது அப்டின்னு சொன்னா அந்த தக்காளி சட்னிதா நானுமே சொல்லுவே.
ஓஹோ சேரி சேரி
ஒவ்வொன்னா எங்க அம்மாக்கு ஒடம்பு சரியில்ல அப்டின்னா எதாவது சாம்பார், சாம்பார்லா எனக்கு நா வீட்ல இருக்கறப்ப எனக்கு இப்ப திருமணம் ஆகிரு ச்சு நா வீட்ல இருக்கிறப்பல்லா எனக்கு ஆஎங்க அம்மாதா செய்வாங்க சாம்பார்லா எனக்கு அதெல்லா வெக்க தெரியாது. எங்க அம்மா ஒ ஒடம்பு முடியாம இருக்கறப்போ வேற வழி இல்ல அந்த மாரிதான செய்யணு அவங்களுக்கு அப்போ அவங்க கிட்ட கேட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொன்னா அந்த மா ரி செஞ்சு சமைச்சு அப்பிடியே ஒவ்வொன்னா கத்துக்கிட்டதுதா. எ எப்பயாவதுதா எனக்கு வந்து சமைக்கறதுல வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. யாராவது சமைச்சு குடுத்தா நல்லா இருக்கு அப்டின்னு நெனைப்பே இருந்தாலு நானே சமைச்சிருவே.
ம் ம்
னக்கு சமைக்கிறதுல வந்து போர் அடிச்சதோ இல்ல பிடிக்காம போனதோ அந்த மாரி எல்லா எனக்கு இப்ப வரைக்கு இருந்ததே இல்ல. நா வந்து ஒவ்வொரு சா சாப்பாட் டயு நா வந்து ரசிச்சி செய்வே ரசி ச்சு சாப்டுவே
ம்
க்கு சமைக்கிறக்கு ரொம்ப புடிக்கு.
நல்லது
நீங்க எதாவது சமைச்சு சொதப்பி இருக்கா? அதா உங்க வீட்ல இப்ப நீங்க ஹா ஒன்னா பசங்கல்லா சேந்து சமைச்சது வந்து சரி வீட்ல எதாவது நம்ம போயி அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள இம்
இல்ல நா வீட்டுக்கெல்லா வந்தால்லா சமைக்க மாட்டே நாங்களே டெய்லியு வேலைக்கி ம் போயிட்டு சமைச்சிக்கிட்டு துணியு தொவச்சிக்கிட்டு இப்பிடிதா தொ அலைஞ்சிட்ருந்தோ. இன்னக்கி மாசத்துலயே ரெண்டு தடவ மூணு தடவதா வெளியவு போவோ எங்களுக்கு நேரரோ அதுலயே சரியா இருக்கு. அதனால வீட்டுக்கெல்லா வீட்டுக்கும் போயி அ தே சமையல செஞ்சு நா சாப்பற அளவுக்கு என்ட்ட தெம்பு இல்ல. ஏன்னா எனக்கு அந்த ஊர்ல இருந்து எங்க ஊர் வர்றதுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து எட்டரை மணி நேரோ ஆயிடு. நா டிராவலே அவ்ளோ தூரம் பண்ணி வரணு நா வீட் ல இருக்கப் போறதே ஒன்ர நாள்தா திருப்பியு ஒன்ர நாள் கழிச்சி திருப்பி நா ஊரு க்கு கெளம்பணு நானு. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு நேரோ சரியா இருக்காது எனக்கு. எனக்கு டடேட்ல இருக்கு நா வந்து எங்க சமைச் சு அவங்க வீட்ல அந்த ஒரு வேள சாப்பட்றதுக்கே நா ரெண்டு மா சத்துக்கு ஒரு தடவதா ஊருக்கே வருவே நானு அதுவு லீவெல்லா சேத்து வச்சு அ க்கும்போது நா வீட்டுக்கு வந்து சம மிக்ககெதும நடக்காத விஷ்யோ நா சமைப்பேன்னு ஊர்ல சொல்லுவே ஆனா வீட்லெல்லா சிரிப்பாங்க நா சமைப்பேன் எனக்கு தெரியு ஆனா அவுங்க இன்னு சொ சமைக்க தெரியாது நெனச்சுட்டு இருக்காங்க பட் எனக்கு எப்பிடி சொல்றது எனக்கு ஆனா என்னோட சேஃப் சைடுக்கு நா கத்து வச்சுக்கிட்டே அவ்ளோ வீட்டுக்கு போனா நா சமைக்கமாட்டே வீட் க் அதா சொல்ல வீட்டுக்கு போனா எனக்கு அவுங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே கரெக்டா இருக்கு எப்பிடியு அங்க போனாலு அலைச்சல் வந்தது அதுவே டயர்டா இருக்கு ரெஸ்ட் எடுக்கணு அப்புறோ பசங்கல்லா வருவாங் ங்க ஜாலியா பேசுறது இதுலியே நேரோ செரியா இருக்கு அவ்ளோதா மத்தபடி வீட்லா எல்லா சமைக்க மாட்டே நானு சமைச்சி சொதப்புனது எல்லா பாத்தீங்கன்னா ஆ அதா நாங்க எங்க ரூம்ல ஹாஸ்டல்ல இருக்கப்பதா ஹாஸ்டல்னா ஆ வீடு எடுத்திருந்தப்பதா செல டைம்சொதப்பு ஆ செல டைம் செல கொழம்பு வந் இது ஒரு மாரி நல்லாதா மாரி போயிரு இல்ல ஏதாச்சு ஒன்னு அதிகமா போயிடு செல டைம் இந்த பட்டா கிராம்புலா எக்ஸ்ட்ரா போய்ச்சின்னா டேஸ்ட் டோட்டலா மாறிடு ஆ அந்த முட்ட கிரேவி முட்ட கொழம்பு அந்த மாரில்லா வக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த மாரி டைம்லா சொதப்பி இருக்கு பட் த நாங்க எப்பிடி சொல்றது ஆ ப சில பசங்க தண்ணி ஊத்தி சாப்புட்டு அத தொட்டுக்கிற மாரி அப்பிடி நக்கிட்டு போய்டுவாங்க அதனால அது ஒன்னு தெரிஞ்சுக்கா த் அவ்ளோ பெருசா அதனால அந்த டைம்ல சொதப்புனத தாண்டி மத்தபடி சொதப்புனதுன் தனியாலா கெடையாது எது
சேரிங்க நீங்க சொல்றது கரெக்ட்தா ஏன்னா நம்ம வீட்டுக்கு போறதே அம்மா கையில சாப்புணுதா நெறைய பேத்துக்கு காசு இருக் அங்க போயிட்டு நம்ப சமைக் சாப்பறதுக்கு நல்லா இருக்காதுல்ல அ கரெக்ட்தா வீட்ல போய்ட்டு அவுங்க கையால ஒரு ரசமோ இல்ல கஞ்சி அவுங்க கொடுத்தா கூட அது நம்மளுக்கு அமிர்தமாரி இருக்கு ஏன்னா எனக்கு அந்த மாரியான அனுபவங்கள் எல்லா இருக்கு வெளியில போயி தங்கி வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு தோச தோசையாச்சி நீங்க செஞ்சு குடுங்க அப்பிடின்லா நா கேட்ட கேட்டிருக்கே ஆ கரெட்தா நீங்க சொல்றது சேரி ஓகேங்க அதா சமைக்கற பத்தி பேஷ்னாலே என்ன சொல்றது நேரோ போறது தெரியல அதுக்குள்ளயே மூழ்கிறோ ஆனா பரவால்ல பசங்கெல்லா சமைக்குறக்கு விருப்பமா இருக்கிறவங்க சில பேர்தா அதுல உங்ககூட பகிர்ந்துகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ம்ஹும் ஓகே
ஆ எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா முடிச்சுட்டு உங்கள மறுபடியு நா உங்கள தொடர்பு கொள்றே.
ஆ சேரி ஓகே ம்